ஹலோ
பண்வ
நா வீட்டு்ல சும்மாதான் இருக்கேன் நீ என்ன பண்ற
நானா அதான் ஆஸ்பத்திரிக்கு போலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் செரின்னு சொல்லிட்டு போனா நம்ம பர்சக்கா ஏ என்ன கையில எவ்ளோ கொண்டு போன இல்ல கையில எவ்ளோ கொண்டு போணாலு கரைச்சு விட்டுருவாளுகளா டி
ஆ ஆமா ஆமா மருத்துவமனைக்கு போனாலே அப்படிதான் நைட்டுக்கு வந்து கோதுமை தோசை ஊத்தலாம்னு இருக்கேன்
ம் ம்
ம் இதுல வந்து நம்ம தமிழ்ல தான பேசணும் எப் முன்னேல வந்து மே மே இல்ல ஜூன் பத்தாம் தேதி மேல ம்
அன்றாட செய்யறது அப்படியே நம்ம சொல்லுவாங்க இல்லையா அந்த அப்படியே கேஷுவலா பேசுறது அந்த மாரி தான் ஏனா ரொம்பவும் இந்த மாதிரி இருந்தா நம்ம ஒண்ணும் அக ராதி இல்ல அதனால அப்படியே நார்மலா அப்படி நா பேசிட் இருக்கோ நாங்க அதனால செரின்ட் வேற
ஒடம்ப வந்து ரொம்ப நல்லபடியா வச்சிக்கணு. ஸ்கூல் வந்து ஜூன் பத்தாந் தேதி புது புது ஸ்கூல்ல ஒரு புது ஸ்கூல்ல போய் சேத்திருக் க. அந்த ஸ்கூல்ல வந் து நல்ல சொல்லி தராங்க அப்டின்ற மாரி சொல் சொல்லிருந்தாங்க அதனால வந்து கொண்டு போய் சேத்ருக்கே. பீஸ் வந்து என்ன ரெண்டு லெட சொல்லிருக்காங்க. அவங்க அப் அப்பா வந்து சரி பாப்போ ரெண்டு லட்சம் வருஷத்க்கு
என்ன சென்ட்ரல் போர்டா? இல்ல மெட்ரிகுலேஷ ஷனா?
இது வந்து சி பி எஸ் சி-தா. நா வந்து சொன் ன்ன வேண்டா பக்கத்ல இருக்க ஸ்கூ ஸ்கூல்லயே படிக்கட்டும் அப்டின் சொ
சி பி எஸ் சி-ல போட்டா அப்றோ நமக்கு வருமான வேணுமில்ல அந்தளவு
அந்த அளவுக்கு வருமானமு இல்ல, அவங்க அப்பாக்கு வேலையும் இல்ல. என்ன பண்ண போறோன்னு தெரியல. ஆனா அவங்க அப்பா சொல்றாங்க எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, வெளி உலகத்துக்கு போய் நா ரொம்ப கஷ்டப்பட்டுட்
ஏ இங்கிலீஷ் கூட நம்ம இங்கிலீஷ் கூட நம்ம எங்யாது க்ளாஸோ அனுப்பியோ இதல்லா கத்துக்கலா நா என்னன்னா சி பி எஸ் சி தெண்டோ தெண்டோ நெஜமாலுமே சொல்ற ஏங்கூட வே படிச்சவதாண்டி உனக்கே தெரியு நம்ம காலேஜ்ல எங்க காலேஜ்ல ரம்யானு ஒருத் தி படிச்சா அவ ஆறு அரியது ஆனா இதே வந்து அப் அப்பவே ஆற் அரியர் வச்சிருந்தா ஆனா இப்ப வந்து பாத்தீன்னா நம்ம அவினாசிலிங்கத்ல தாண்டி படிச்சா ஆனா அவ வந்து ம் திருந்தார் பார்ட்மெண்ட் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் தா இப்ப எங்க ஊர் பக்கத்துல நாய் வந்து எங்க ஊர் ஊர்லருக்க ஸ்கூல் தா டீச் அந்த சென்ட்ரல் போர்ட் ஸ்கூல்ல தா நா அவட்ட ஒரு நாள் கேட் த ரேஷன் கடைக்கு போயிட்டு வரும்போது நா அவட்ட கேட்ட ஏண்டி எங்க ரெடி பண்றனா நா நான் தட் டீச்சராருக்கே என்னனுன்ன என்னடி வெச்ச அரியெர்ல்லா கிளியர் பண்ணிட்டியான் கேட்ட அதுக்கு அவ வந்துட்டு ஏண்டி மானத் த்த வாங்குற அதெல்லா பண்ணிட்டே அப்டின்னா எவ்வளோடி சம்பளோ குடுக்குறாங்க அப்டின்னு கேட்ட என்னடி எட்டாயிரத்தி ஐனூருவா குடுக்குறாங் கொழந்தைங்கிட்ட எவ்ளோடி ஃபீஸ் வாங்கிறீங்கனா அதென்னடி ஒன்டற்லட்சருவாத் வாங்குறாங்க
கொழந்தைங்க கிட்ட ஃபீஸ் அதிகமா வாங்குவாங்க ஆனா அவங்களுக்கு உண்டான எனக் புடிக்கல அவுங்க அப்பா கிட்ட சொன்னதுக்கு அவுங்க அப்பா சொல்றாங்க இல்ல நா எப்படியாது கஷ்டப்பட்டு எ கொழந்தைங்கள படிக்க வைக்கணு அதுதா எனக்கு முக்கியோ நா கஷ்டப்பட்டாலு பரவால்ல நீயா ஃபீஸ் கட்ட போறன் ஸ் சொல்லி என்னைய திட்டறாரு செரி ஓகே உங்களோட விருப்போ அப்டின் சொல்லி நா சொல்லிட்ட
ஆனா எண்டி ரெண்டுல இல்ல இல்ல ரெண்டு லட்சரூவா கட் ற்றது பெருசில அந்த கொழந்தைக்கு அந்த தேவல்லாத அன்றாட சலபெஸ் ஸ்நாக்ஸு போக வர எல்லா சேத்தி மூணு லட்சரூபா நீங்க எடுத்து வெச்சிக்கனு வருஷ
ஆமாம்மா அது வந்து அந்த வேன் ஃபீஸே வந்து எவ்ளோ சொல்றாங்கன்னாஹ ஆ பன்னெண்டாயிரூபா சொல்லி சொல்றாங்க இப்ப வந்து கொழந்த வந்து இப்ப காலைல எழுந்திரிச்சதுன்னா எட்டு மணிக்குல்லா ட்ரே இது பஸ்ஸு வந்துருமாமா அவ இங் ஏ மணிக்குல்லா சாப்புட்டு கெளம்புனா அவ வந்து ஸ்கூலுக்கு போக முடியு இது எப்ப படி நிதர்சனமா நடக்குமா என்னன்னு எனக்குத் தெரியல ஆனா அவங்க அப்பா வந்து நீ மாரி சொன்னாங்க சரி ஓகே கேம் சொல்லி இப்ப நா சேர்த்திருக்கே
இப்ப சேத்தீன்னா இப்ப எப்படி எப்படி ஆ இல்லல்ல அது புரியிது நா அத சொல்லல இப்ப சேத்திருக்கீங்க அப்படின்னா பண்ணப் பணத்தி எல்லா கொண்டு போய் கட்டி வச்டிங்
பண வந்து அ வெறு அட் ம்மிஷன் ஃபீஸ் மட்டுமே இருவத்தி ஓராயிரோ அதுக்கு பெறகு அ ஃபஸ்ட்டு டேமு செகேண்ட் டேமு யூனிஃபார்மு ஃபுக்ஸு
சேரிடி அப்ப நீங் ஒரு கொஞ்ச ஒரு பொறுத்திருந்து அவருதா சொல்றாருனு ஒரு பத்து நாள் பொறுத்திருந்துதா பாக்க வேண்டிதானே
இப்ப பக்கத்துல வீட்டு பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்லதா படிக்கிறானா நல்ல ஸ்கூலு நல்லா சொல்லி குடுப்
அப்பற என்ன அதே போதுமல்ல செரி அவ அஞ்சாவது வரைக்கு அத படிக்கட்டுல்ல
அதேதா சொன்னா அவுங்க அப்பா வந்து கேக்க மாட்டேங்குறாங்க ஃபிப்த் வரைக்கு இங்யே படிக்கட்டு இன்னோனு வந்து பக்
இப்ப அவ எத்தனாவது போறா ரெண்டாவது முடிச்சு மூனா
ச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறா
ஒன்னாவது போறக்காடி இத்தன ஆர்ப்பாட்ட அவனுக்குமே என்னா வீட்டு பக்கமா இருந்தா நாளைக்கு எதா ஒன்னு முடி லினாலு கூட்டி ட்டு வந்துர்லா இது எங்க இருந்து அலஞ்சு
அவனுக்கு டிசினு திடீர்னு வந்து வைத்தால போச்சு இல்ல ஒடம்புக்கு முடில உடனேன எனக்கு கால் பண்ணிருவாங்க நா ஒரு பேண்டீஸ் எடுத்துட்டு போய் குடுக்கறதோ இல்ல கொழந்தைக்கு என்ன எடைல கூட்டிட்டு வர மாறி என் என்ன இருந்தாலு சரி இல்லன்னா கால்லே சமக்கிறக்கு லேட் ஆயிடுச்சுன்னா மதியான சாப்பாடு கொண்டு போய் குடித்துட்டு வந்துருவே ஆனா இப்ப கொண்டு போய் சேத்துருக்கற ஸ்கூல் வந்து இங்க இருந்து கிட்டத்தட்ட அரமண் நேர நாப்பது நிமிஷம் போகு எப்புடி கொண்டு போய் விட்டுட்டு எப்டி வந்து எ புள்ள என்ன பண்ண
ஏ அவனே வந்து டயர்ட் ஆயிருவா இவ்ளோ நேர போறதல்லா சொல்லு
ம் ஆமா ஆமா என்ன பண்றத் துன்னு எனக்கு ஒன்னு புரிய்ல
ம் ம் கஸ்ட்டமாதா இருக்கு என்ன இது ஏன்னா இன்னிக்கி நம்ம அந்த இந்த பெத்தவ்ங்க பண்றது தாண்டி இந்த ப்ரச்சன நம்மல்லா வருமக்கோட்லயே இருந்து வளர்ந்து பழகிட்டோ சரியா இப்ப ஒரு எடத்துல இருக்கும்போது ஒனக்குலா என்ன அதுதா நம்ம வந்து அப்டி சொல் ப்போ ஏன்னா நம்மல்லா கஸ்ட்டப்பட்டு கவ்மண்ட் ஸ்கூல்ல படி சோ அப்புடி வளர்ந்தோ ஆனா இப்ப நம்ம வீட் என்ன தெரியுமோ ஒரு எடத்துல சொல்லுவாங்க அது நா என்னமோ உன்னிய அடமனன் தலைய வித்தாவ்து நா கட்டிக்கிறேம்பாங்க ஆனா ஒரு கட்டத்துல முடியாத கும் போது நீ வந்து நாலு பேருட்ட போய் நம்ம ஒரு கடன்னு எங்கியுமே போய் நம்ம கை நீட்டு நெலம வரக்கூடாதுனா கடவுள வேன்றது அத்தா எங்யாவ்து போய் வேண்டிட்டம்னா அப்ப என்னம்பாங்க இவுங்ளுக்கு இது தேவை யா இந்த ஆடம்பரோ இவுங்ளுக்கு தேவயா நம்மனால அந்த கொழந்தைங்களு த்துட்டு பே ட்டுவாங்கோ நா என்ன சொல்றே நம்ம சத்தி கே
ஆ இது வந்து பத்து நிமிஷந்தா நீடிக்குமா இல்ல அது வந்து போய்கிட்டே இருக்குமா
இல்ல இல்ல பத்து நிமிஷத்துக்கு மேல வந்து நம்ம அப்படியே நம்ம இது பண்ணிட்டு நம்ம போயற வேண்டிதா நா வந்து உனக்கு நா குருத குவல அனுப்புற இல்ல அவ்வளோதா அது நானே பாத்து பண்ணி வனின்னு கவலப்பட தேவையில்ல இல்ல சொல்றே இப்ப குழந்தைனாலுமே இப்ப அப்டி அவ நல்லா படிக்கிறானா என்ன
சூப்பரா படிக்கிறா பக்கத்துல இருக்க ஸ்கூல்லே எல்லாமே உனக்கு தெரியு காங்க
இப்ப பக்கத்து இப்பப் இப்ப ப இப்ப பக்கத்துல ஸ்கூல் என்ன மட்டு குலேஷனா
இல்ல இல்ல அது வந்து ஸ்டேட் போர்டு அதனாலதா அவங்க அப்பா வந்து வேண்டா போய் சி பி எஸ் சில படிக்கட்டு நம்மள்
ஸ்டேட் போர்ட்னா எப்டி கவுவர்மெண்ட் ஸ்கூல்லயே ஸ்டேட் போடா
ப்ரைவேட் ஸ்கூலு இதுவுமே வந்து வருஷத்துக்கு முப்பதாய்ரூவா ரெண்டு பேருக்கு சேர்த்து அறுபதாயிரூவா
அப்புற என்ன பெசாம இதே போதும்ல
இப்ப இவன கொண்டு போய் சேத்திருக்க ஸ்கூல் பெரிய மட்டுந்தா அந்த பெரிய ஸ்கூல சேத்திருக்கோ அவனுக்கு மட்டுமே ரெண்டு லட்சரூபா இவனுக் வந்து முப்பதாய்ரூபா இப்ப வந்து அந்த மாரி அமௌண்ட்டு வந்து நிக்குது
இப்ப நா என்ன சொல்றனா இப்ப அவ வந்து படிக்கிற வரைக்கு படிக்கட்டும் இப்ப தானடி போறா இது
இன்னா கேக்கல ஹலோ
இவ ஏ இப்ப இப்ப ரெண்டு பேருமே நல்லா படிக்கிறாங்களா
என்னது புரியல
ரெண்டு பேருமே நல்லா படிக்கிறாங்களா
ரெண்டு பேருமே நல்லா படிப்பாங்க நல்ல பள்ளி எடையில நீங்க பேசுனது வந்து பாதி கேக்கல நெட்டு் இல்லாம கட் ஆயிருச்சா என்னன்னு தெரியல சரி ஓகே அதுதா இந்த மாரி கொண்டு போய் சேத்துருக்கோ எனக்கு நா வந்து சொல்லிட்டே அவங்க அப்பா கிட்ட அவங்க அப்பா என்ன முடிவு பண்றாரோ அதுதா சொல்லியு கே நா ஃபிப்த்து வரைக்கி இங்க படிக்கட்டு சிக்ஸ்துல கொண்டு போய் சேத்தி விடுங்க நம்மளுக்கு கடன் கொஞ்ச நெறைய இருக்கு நம்ம அதுலிந்து சரி பண்ணிட்டு அதுக்கு பிறகு அவனு ஓரளவுக் பெரிய பையனாயிடுவா அவனே சாப்ட்டுக்குவா அவனே குளிச்சுக்குவா அந்த டைம்ல சேக்கலா அப்படின்ன அவங்க அப்பா வந்து கேக்கல
ஆ
அதனால சேத்தியாச்சு ம் சேத்தியாச்சி சரி இனிமேலு என்ன
சேத்தியாச்சுன்னா இப்ப அந்த அதுல கட்டுன காசையு வாங்கவு முடியாதுல்ல
ஆமாமா வாங்க முடியாது அட்மிஷன் பீஸ் மட்டு இருவத்தி ஓராயிர அது போக ஏ புக்கு பீஸ்ஸு அந்த பீஸ்ஸு இந்த பீஸ்ஸுன்னு நெறைய இருக்கு இது போக ஆனுவல் டேக்கு வந்து அவங்க காஸ்ட்டியூம்னு ஒண்ணு குடுப்பாங்களாமா அந்த காஸ்ட்டியூம்க்கு வந்து மூவாயிர ருபாயாமா
அப்பற நீ வேற அந்த யோகா டே யோகா டே தனியா இந்தடே தனியா அந்த டே தனியா நா தா பாக்கறேனே இங்கருக்கு கொழந்தைங்கள எல்லா எல்லாத்திப் பாக்கறேனே நா தா சொன்னனே எங்க மச்சானோட அக்கா கொ ம மக கொழந்தைங்கள அங்கதா சேத் துறாங்க வருஷோ ஒன்றலட்ச ரூபா அந்த கொழந்தைக்கி என்ன தெரியு நா அதா சொல்றே இப்பதா மொத ஒன்னாவது போறா அவளுக்கு என்ன தெரியு அப்டின் கேட்டா எனக்கென்னமா தெரியு அவங்க சே சேத்தனாங்க நா வந்து பணங்கட்றே அப்டின்னு இவ சொல்றா நாளைக்கி நாங்க நம்ம கொழந்தைகளையு நா இப்பிடிதா போடுவே அப்டின்னு அவே சொல்றா நா அதா ஒரே வார்த்த சொன்னே கொழந்தைகள பார்த் கிறது எம் பொறுப்பு எம்புள்ள படிக்கிலேன்னா என்னை கேளு இந்த ஸ்கூல்ல தா போணு அந்த ஸ்கூல்ல தா போணுன் கௌரவோம் பாத்தெல்லா போடுற அளவுக்கு வருஷோ அறுவதாயிரூபா கட்றக்கில்லா எனக் தெம்புல்ல ஏ ஒடம்ப பாத்துக்கறதே என்னால முடியாம நா உ உக்காந்துருக்கே இதுலயா நா என்ன செய்யறதுனு நா கேட்டே சரிதானே
நல்லா படிக்கிற கொழந்தைங்க எந்த ஸ்கூல்ல இருந்தாலுமே நல்லா படிப்பாங்க வருஷத்துக்கு ஒரு முப்பதாயிர முப்பதாயிரன்னா ஓகே அது வந்து ரீசனபிளா இருக்கு அத வந்து நம்ம எடுத்து வக்கலா
புரியுது புரியுது ஆஹ அட அது ரீசனபிளாவே இருந்தாலுமே நா என்ன சொல்றேன்னா இப்ப ஒரு கட்டத்துக்கு மேல அது தேவையில்லாத செலவு தானே
புரிஞ் ம்
செரிதா செரிதா அப்ப நம்ம ஏதாவது எழுதும் பேச து நம்ம எதுவு எதுத்து பேச முடியாது ம்
குதா
கேக்குது கேக்குது இல்ல நம்ம எதுவு எதுத்து பேச முடியாது
ம் ஆமா எதுத்து பேச முடியாது என்ன பண்றதுன் தெரியில செரி அவங்களோட விருப்போ அவுங்கதான ஃபீஸ் கட்றாங்க செர் ந ம்மனால முடிஞ்ச உதவிய பண்ணுவோ அப்டின் சொல்லிட்டுதா இந்த மாரியான வேலைகள் எல்லா நா வந்து ஓரளவுக்கு செரி வீட்டு செலவுக்காது நம்ம ஓரளவுக் சம்பாரிப்போ
புரியிது புரியிது ஏன்னா நம்ம எந்த வேலைகள பத் த்தி நம்ம தளத்துல வந்து நம்ம எதுவு பேச கூடாது இல்ல ல்ல புரியுது நா அதா சொல்றே அ என்ன சொல்றது படிப்புக்கு செலவு பண்ற து எல்லாமே வேஸ்ட்டு தா என்ன பொறுத்த வரிக்கு ச்ச் ஏன்னா ஏன்னா இன்னிக் லா கவுர்மெண் ஸ்கூலே நல்ல நெலமைக் கொண்டு வந்துட்டாங்க
கவுர்மெண்ட்டு நம்ம படிக்கும் போதெல்லா கவுர்மெண் ஸ்கூல்ல ஆங்கிலம்ன்ற ஒரு மொழியே கெடையாது
ம்மையே கெடையாது அ ஆனா இப்ப இப்ப இப்ப பாத்தீன்னா இப்ப இதுல பாத்தீன்னா அதுல்யே எல் கேஜி யூகேஜி எல்லாமே வருது செரி எனக்கொரு அழைப்பு வருது நா வந் பேசிட்டு வரே ம்
ம்